கேக்குதுங்ளா சிஸ்டர்
ஆ கேக்குது சொல்லுங்க ஸ்கூல் டேஸ் எங்க முடிச்சீங்க ஸ்கூல் டேஸ் எல்லா
ஆ ஸ்கூல் டேஸ் என்னங்க நாலா மூணு ஸ்கூல் மாறுனெங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபிஃப்து வரைக்கு ஒரு‌ ஸ்டே ஒரு ஸ்கூலு
ஓகே
அ அப்றோ ஆறாவ்துல இருந்து பத்தாவ்து வரைக்கு ஒரு ஸ்கூலு ஏனா அந்த ஸ்கூலு அவ்ளதா நா படிச்ச ஸ்கூல் வந்து எப்டின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்லருந்து அஞ்சாவ்து வரைக்கு தா அந்த ஸ்கூல்லே சோ‌ நா அந்த ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணவு அடுத்த ஸ்கூல் அங்க எப்டின்னா ஆறாதுலருந்து பத்தாது வரைக்கு தா ஒரு ஸ் கூலு ஆ அந்த ஸ்கூல கம் ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு ஸ்கூல் பதினொன்னு பன்னெண்டு இன்னொரு ஸ்கூலு அது வந்து எப்டின்னா பசங்க பொண்ணுங்க அந்த மாரி ஒரு ஸ்கூல்ல படிச்சே
ஓகே செரி செரி
ம் அப்றோ நா இப்ப டென்த்தப்ப சாரி காலேஜ் போகும்போது உமன்ஸ் காலேஜ்ல சேத்து விட்டுட்டாங்க எங்க அம்மாவு அப்பாவு
ம் ம் செரி செரி செரி நா வந்துட்டு எல் கே ஜி யிலருந்து ஃபோர்த்து ஸ்டேண்டடு வரிக் ஆ ஆ எல் கே ஜி லருந்து அ பக்கத்துல வீட்டு பக்கத்துல கொஞ்சோ கொஞ்ச ஓரளவுக்கு இப்ப ப செகண்ட்டு வரிக் கு அங்க படிச்சே அப்றோ தேடு ஃபோர்து வந்துட்டு கொஞ்ச தூரோ போட்ருந்தாங்க அ இதெல்லா நா படிச்சது ஆந்திரால தெலுகு மீடியமு அப்போ அங்க இங்கிலீஷ் மீடியம் தா தெலுகு படிச்சே ஒரு சப்ஜெட்டு அப்பறம் மறுபடியு ஃபோர்த்து கொண்டு வந்து இங் க கவர்மெண்ட் கூ ஸ்கூல்ல படிக்க வெச்சாங்க தமிழ் தா படிச்சே அப்போ வந்து ஃபோர்த் ஃபிஃப்த்துலதா நா தமிழே காங்காச்சாவே படிக்க ஆரம்பிச்ச அஆஇஈ அது எல்லாமே போர்த்துல தா படிக்க ஆரம்பிச்ச ஃபோர்த்து ஃபிஃப்தது இங்க படிச்சு முடிச்சோன்னே அந்த ஸ்கூல் மூணு மறுபடியு ம் நானு உங்கள மாறி தா சிக்ஸ்து எங்க போக முடியுமோ அங்க போன்ன சிக்ஸது சிக்ஸ்த்துலேந்து டென்த் வரைக்கும் அவுரு ஸ்கூலு பட் எய்து மட்டு நா வேற பக்கம் போயிட்டு வந்துட்ட பேங்களூர்ல் போய் ஒரு வருஷ எயி்த் முடிச்சுட்டு அதுக்கப்பற மறுபடியு அதே ஸ்கூலுக்கு வந்து நைன்த் டென்த் முடிச்ச அப்பற அங்க டென்த் வரைக்கு தா இருந்துச்சா அப்பற லெவன்து டுவெல்து வேற ஸ்கூலு
ம்
டென்த் வரைக்கும் கோயடு அப்பற லெவன்த் டுவெல்து உமன்ஸ் தா அப்பற மறுபடியு காலேஜு காலேஜு உமன்ஸ் காலேஜ் தா அதுக்கப்பற எம்பிஏ படிக்கும் போது கோயடு
ம் ம்
ம்
பரவாயில்ல எப்டின்னா படிக்கிற படிக்கறன்னு நீங்க நெறைய ஊர் சுத்தி இருக்கி ங்க ஜாலியா நெறைய ஸ்கூல்லு
ஆமா நெறைய ஸ்கூல்லு நெறைய இது
நெறைய ஃப்ரெண்ட்ஸ்ம் உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்கல்ல
நெறையா ஃப்ரெண்ட் ஆ அவ்வளவுக்கு யாருமே இப்போதைக்கு ஓ யாரோ ஒன்னு ஒன்னு ரெண்டு பேரு மட்டும் டச்ல இருப்பாங்க அவர் ரொம்ப எல்லா டச்ல இல்ல அது என்னமோ எனக்கு மட்டு ஃப்ரெண்ட்ஸ் அமையறவங்க இப்போதைக்கு அப்டின்னு பாத்தா ஆஃபீஸ் ஃபிரெண்ட்ஸ் தா இப் கொஞ்சோ பேசிட்டு இருந்தாங்க இப்போ அதுவுமே இல்ல ஒரு சிக்ஸ் ஒரு டென் இயர்ஸ் ஆ வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண எம் பி ஏ முடிச்சிட்டு அதுக்கப்பற அவங்க கூட கொஞ்ச டச் அப்ல அவங்க கூட கு்ளோஸ்ல இருந்த நா எப்பவமே யார் கூட ரொம்ப டீப்பா ஓவரா டீப் போயிருவ ஓவர் எல்லாத்துக்கிட்டயு சீக்கிர அட்டாச் ஆயிருவ அத மாறி எனக்கு அட்டாச்ச ஆனாலு செரி எல்லாரு சீக்கிரமா பிழகி போயிடுவாங்க அதே அளவுக்கு எவ்ளோ அட்டாச்சு ஆனதுக்கு அப்பற அவ்வளோ அளவுக்கு சீக்கிரமா விலகி போய்டுவாங்க
ஆஹ்ஹா அப்டி இல்லங்க அது வந்து சுச்சுவேஷன் அப்டி இப்ப நீங்க அட்டாச் ஆகனால அவங்க விலக்கி போறதுக்காக இல்ல
ஆ ஆ ஆனா இப்போதைக்கு இப்போ வரைக் பேசிட்டு இருக்கோ எல்லா அந்த மாறிதா இருக்கு
ம் ம்
இங்க எனக்கு இங்க வீட்டு பக்கத்துல இப்போதைக்குே த்ரீ இயர்ஸ் ஆச்சு இங்க வந்து வீட்டுல வீட்டு செட்டில் ஆயிட்டோ சொந்த வீடு வாங்கி பட் வந்துட்டு பக்கத்துலனா இருக்காங்க அ அதாவது லேடிஸ் எல்லா இருக்காங்க பட்டு அ என்னோட இதுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஓக் கே இல்ல அப்டிங்கிற மாறி செட் ஆகுல அஹ் நா வந்து ஏதாவதோ ஒரு இது பண்றேன்னா அவங்களு வரனு அப்டின்னு நினைப்ப பட் அவங்க எல்லா அந்த மாறி எல்லா இல்ல
ஓ எப்டின்னா இப்போ நீ வெளிய போன்னுனா செட்டா கேங்கா போவாங்கள அந்த மாறி சொல்றீங்களா
அந்த மாரில்லா போறக்கு அவங்கள இது பண்ணுவே இதுவே நான் காலேஜ்ல போனா செட்டா வந்துருவாங்க எல்லாரூ கூப்பிட்டாலூ வந்துருவாங்க அதே ஆபீஸ்லயூ அதே மாரிதா அது அஹ் அவங் அங்க கூட ஒரு சரி வீடல சொல்லோனோ எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக் காலேஜிலன்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணன்னா எல்லா பக்கம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு இது வந்து ஃபேமிலி ஆயிட்டோ ஹஸ்பண்ட் தா இதுக்கு எதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனு அவங்க சொல்ல தா ஓகே தா சொல்ல போறாங்க அதுக்குக் கூட
இல்லங்க அப்படிலா இல்ல இல்ல இல்ல நீங்க நெனைக்கர்த் ரொம்ப தப்பு எப்பிடினா அப்ப வந்து கூட நம்ம ஃபிரீயா இருந்தோ வச்சுக்கோங்க எப்பிடினா உங்களுக்கு ஓக் கே உங்களோட லைஃப் ஓகே எல்லாரூ பொண்ணுங் எல்லா பொண்ணுங்களுக்கூ நீங்க நீங்க இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இல்ல
ஹூங்
அதா மெயின் அத நீங்க புரிஞ்சுகிட்டா உங்களுக்கு பிரச்சன இல்ல எப்படின்னாப் ஆஹ்
இருப்பாங்க அவங்க ஆனா எனக்கூ தெரியூ அவூங்க அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கேரக்டர் எப்டி அப்டின்னு சொல்லிட்டு எனக் குத் தெரியூ அவங்களூ ஓகே தா பட் இவங்க வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்க மாட்டாங்க அப்டின்னு சொல்றோ இப்ப ஜஸ்ட் ஒன்னூ இல்ல எங் கூடாத ஈவி்னிங் வாக் பண்றக்கு ஓ ஓகேவா இது ஒண்ணூ மட்டுந் தா அவுங்க போகணுன்னு நினைப்பாங்க பட் ட்டு வந்துட்டு அவங்கனால தொடர்ந்து ஒடம்பு முடியல அப்பிடிம்பாங்க ஏதாவது ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க இஹ் ஏ என்ன பண்ணாலூ வரூன் அப்டி ஒரு இது பண்ணிட்டா வந்துருவ்ன்னும் பட் இவ ஏதோ ஒண்ணு வெச்சுட் இருப்பாங்க ஒரு இன்ஸ்டன்டா ஒரு இது வச்சுக்குவாங்க அந்த மாரி அவுங்குள்ளயே வெச் இதன வச்சுக்கிட்டாங்ன்னா கொஞ்சோ இதுவா தானே இருக்கூ
ம் ஆனா பரவாயில்ல நீங்க சொன்ன மாரி ஹஸ்பண்ட் ஓகே அப்டின்னா நீங்க இங்க தாராளமா வரலா அப்ப அவிங்க வரல அப்டின்னா அப்புறம் அவிங்க மேலதா மிஸ்டேக் இருக்கூ ஏதோ
ஆமா ஆமா
ம் இப்ப எங்க செய்ட்லா அப்டின்னா நாங்க இருக்கிறது வந்து கிராமோ வில்லேஜ் கொடயா இது கொடையாது சிட்டி கொடையாது இப்ப நாங்க இருக்கிற ஏரியலா வெளியப் போனாவே வந்து இவ எதுக்கு சும்மா இப்யேடி நடக்கறா எதுக்கு அங்க வரா அந்த மேரி பேசுவாங்க சோ அத்னால நாங்க வந்து இதுல இருந்து அவாய்ட் பண்ண தா நாங்க பாப்போ ஆ நாங்க உள்ளயே வீட்டுக்குள்ளேயே நடக்கறது வீட்டுக்குள்ளேயே எக்சசைஸ் செய்யறது வீட் ட்டுக்குளள்ளியே எல்லாமே வீட்டுக்குள்ள தா வெளியனா போனா ஹஸ்பண்ட் கூட தா போனோ ஹஸ்பண்டுமே வந்து நீ தனியா போறே அப்டின்னா வேண்டா போவ்க் கூடாது அப்டிங்கற மாரி பேசுவாங்க எங்கேயூ விட மாட்டாங்க ஒரு எப்டின்னா ஒரு தன்னோட குழந்தைங்கன்னா எப்டி வெச்சுப்பாங்க எங்கேயூ போவ்க் கூடாது எங்கேயூ வரக்கூடாது நா வந்தா தா நீ வரணூ அந்த மாதிரி அடாப் ட் பண்ணி ஆ நமக்கு ஒண்ணுமே தெரியாது வெளியோ
ஆ இ இல்லில்ல ஆக்சுவ்லி எங்க வீட்டுக்காரோ அந்த மாரி தா பட்டு வந்துட்டு என்ன நீ உ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கள் இருந்ச்சுன்னா நீ போயிட்டு வா அந்த மாரி விட்ருவாங்க இப் இப்ப நா எதாவ்து இப்போ நா வேற விஷயத்துக்கள் நீ போறன்னா தனியா போறேன்னா நா வர்றே கூட வர்றே நா வந்து உனக்கு ஒரு இதா இதா வந்து நிப்ப நீ தனியா போவாத அப்டின் சொல்லிட்டல்லா இத இப்ப ப்ரெண்ட் சர்க்கிள் இருந்துச்சுன்னா அவங்கல்லா இருக்காங்கல்ல நீ தைரியமா போயிட்டு வான்தா சொல்லுவாங்க அப்பிடி இது கரெக்ட்டு தானே இப்ப அவங்கல்லா அவங்கல்லா வர்ல நா மட்டும் தனியா போறேன்னா நானும் வர்ற கூட உனக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் அப்டின் சொல்லிட் டு இது பண்ணுவாங்க அந்த மாரி நடந்துக்கு அந்த மாரினா ஓகேதா யாருமே அப்டியெல்லா எது பண்ல
ம் ம் ஆ இருந்தாலுமே ஆனா ஒரு சில பேர் வந்து எப்டின்னா ரொம்பமே நம்ம ஒரு எடத்துக்கு போகணு நெனச்சோம்னா விட மாட்டாங்கள்ல
ஆமா ஆமா பக்கத்து வீட்ல கொஞ்சம் அப்படிதாங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க ஆக்சுவ்லி எங்க வீட்ல வந்து என்ன ஆச்சுன்னா போன பொங்கலுக்குல்ல அதுக்கு முந்துன பொங்கல் திருட வந்துட்டாங்க திருட திருட வந்துட்டாங்க ஆக்சுவ்லி நாங்க ஊருக்கு போயிருந்தோ எல்லா வீட்
திருட வந்துட்டாங்களா
ஆமா ஆ திருட வந்துட்டாங்க ஊருக்கு போயிட்டு வந்தோ கதவெல்லா ஓப்பனா இருந்துச்சு அ நா எப்பவுமே நாங்க என்ன நெனச்சோ நானும் என்னோட ஹஸ்பண்ட் டு நாங்க ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவோம் அவசரமா பூட்னோ நெனச்சிட்டு பூட்டாம போயிருக்கோம் நெறைய டைம்மு அப்பல்லா கூட வந்து பாப்போ ஐயோ புடாம வந்துட்டோ அப்டின் சொல்லி சிரிச்சிட்ருப்போம் இந்த டைம்மு டூ த்ரீ டேஸ் ஊருக்கு வேற போய்ட்டோமா கதவு ஓப்பன்ல இருந்துச்சு கேக்குதா
ஆ இப்பத்தா இந்துது சிஸ்டர் கேக்குது
அ அ ஊருக்கு போயிட்டோ ஆ இந்த மாரி பூட்டாம நெறைய டைம்மு பக்கத்துல எல்லா போயிட்டு வந்திருக்கோ இப்ப டிமார் போறதுனா போயிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்ல வந்துருவிங்கள தம்பி கூப்பட ஸ்கூலுக்கு போயிருப்போம் அப்பல்லா டக்குனு பூட்ணு நெனச் சு பூட்டாமலே போயிருவோம் வந்து பாத்துட்டு சிரிச்சிட்ருப்போ ஐய்யய்யோ பூட்டாம போயிட்டோமே அப்டின் சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்போ இது டூ த்ரீ டேஸ்சா நாங்க நல்லாதா பூட்டிட்டு போனோ டூ த்ரீ டேஸ்க்கு ஊருக்கு பொங்கலுக்கு ஆ வந்து பாத்தா ஓப்பனா இருந்துச்சு ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சி பாத்துட்டு ஏ பூட்டாம தான வந்த மறந்துட்டுதான அப்டின் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறோ அப்பறம் பாத்தா உள்ள லைட்டா எட்டி பாத்தா கதவெல்லா ஒடஞ்சு கெடந்தது அப்புறம் தா தெரிஞ்சிது ஐய்யய்யோ
ஆ
இல்ல மெயின் டோரு
அ அ
கேட்டெல்லா கேட் எல்லா அப்டியே இருக்கு ஏட்டு எட்டி குதிச்சு மெயின்டோர் இருக்குல்ல மெயின்டோரு அங்கருந்து பாத்தாவே வண்டியில இருந்து பாத்து எறங்கும் போது பாத்தாவே தெரியு கதவு ஓபன் ஆயிருக்கறது
ஆனா சிஸ்டர் எனக்கு டவுட்டு ஏனா இப்ப ய் வந்து ஒரு த்தைங்க வந்து கேட்ட ஓபன் ப எட்டு ஒதச்சு கதவ வந்து ஒடைச்சிருக்காங்க அப்டின்னா அப்ப அந்த சவுண்ட் கேட்டுருக்குல்ல பக்கத்துல
அதுதா பக்கத்துல யாரு இல்லையே பக்கத்து வீட்ல எல்லாருமே ஊருக்கு போயி ட்டாங்களே எல்லா வீட்டுலயு எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க அந்த நேர அதுவு எங்க வீடு அங்கங்க மட்டுந்தா வீடு இருக்கு ரொம்ப கொச கொச கொசன்னு வீடெல்லா இருக்காது ஆ ஒரு டெவலப்பிங் ஏரியா அ அதனால அங்கங்க மட்டுந்தா இடிக்கு எங்க வீட்டு பக்கத்தையு ஒட்னாப்ல ஒரு வீடு ஆப் ஆப்போசிட்ல ஒரு வீடு ஆப்போசிட்லினா எங்க வீடு பக்கத்துல ஒட்னாப்ல இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட் ல்ல ஒரு வீடு அவுங்க வீடு இருக்குது இப்பிடிதா இருந்துச்சு கொஞ்சோ காடு மாரிதா இருக்கு அ லைட்டா ரொம்பலா இல்ல அங்க அங்க ஒரு அந்த மாரி இருக்கு ஆ அப்ப என்ன பண்ணிருக் காங்க திருட வந்துட்டு பாத்துட்டு எல்லா எங் எங்க வீட்ல வந்து சாரீஸு எல்லாத்தயு உருவி போட்டு ஆ எது இல்ல ஒரு அஞ்சாயிரூவா பணமு ஒரு ஷின்ன மொ ரிங்கு மட்டு இருந்துச்சு அப்போதக்கி அப்போதக்கி நாங்க ஆ ஆக்ஷலி ஏதோ இதனால எதுமே வெக்கல வீட்ல அப்றோ என்னாச்சுன்னா அ தம்பியோட உண்டியல் இருக்குல்ல
துனா இப்ப ஃபங்ஷனு இப்ப வெளிய போயிருக்கீங்க அப்டினா எல்லாரு வீட்டுக்கு போட்டு போவாங்கல ஊருக்கு போனா போட்டுட்டு போவாங்கல அந்த மாரி போயிருப்பீங்ளோனு நெனச்ச
ஆ ஆ அப்பறோ தம்பியோட உண்டியலல்லா ஓபன் பண்ணி அதுலருக்ற அதல்லா எடுத்ட்டு போயிருக்கா சில்ற காசு கூட விடாம எடுத்ட்டு போயிர்க்கா பாத்துக்கவே அப்பா அப்றோ அ பக்கத்து வீட்ல பத்து பவுன் நக ஒரு அஞ்சு லட்சோ அ அவுங்க வந்துட்டு அவுங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊரு கெளம்போது சொன்னாங்களாமா ஏ நக எல்லா எடுத்துக்கோ நம்மோ கார்லதான போறோ கார்ல வச்சிட்டு கூட்டி எடுத்துட்டு போய்ட்டு எடுத்துட்டு வந்தட்லா அப்டின்னு வீட்ல நீங்க என் அவரு அப்பதா கார ஓட்டி ந பழகிருக்காங்க வே நீங்க நீங்களே இப்பதா காரோட்ட பழகிருக்கீங்க எங்காயது நக எங்காது மிக்ஸ் ஆய்ச்சுன்னா என்ன பண்றது வேணா அப்டினு சொன்னாங்கலா இல்ல வேணா நீ எடுத்துக்கோ யாருமே இல்ல வேற ஊர்ல சேஃப்ட்டிக்கு எடுத்துக்கோ அப்டினா ன்னாங்க இல்ல இல்ல வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு இவுங்க வச்சு பூட்டிட்டு வந்துட்டாங்க ஆனா அவுங்க வீட்ல பத்து பவுனு எடுத்துட்டாங்க ஒரு அஞ்சு லட்சோ பணம் வச்சிர்ந்தாங்க அதயு எடுத்
அடேங்கப்பா அப்ப இப்ப இருக்ற காலகத்துக்கு பதினஞ்சி லட்சமா
ரெண்டு ரெண்டு பொட்ட புள்ளைங்க வேற அவுங்ளுக்கு அ அப்றோ நாங்கதா ஃபஷ்ட்டு வந்த ஊர் லந்து வந்து ஓபன் பண்ணி பாத்த அப்றோ மறுபுடியு அல்லாமே அப்டியே வச்சுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டோ பொங்கல் வேறையா பொங்கலுக்கு அடுத்த நாளு எல்லா போலீஸு எல்லா ஊர்க்காரங்க எல்லாருமே இங்கதா இருக்காங்க பக்கத்து வீட்ல ஃபோன் பண்ணி சொன்னோ பக்கத்து வீட்ல அப்றோ மறுபுடி போலீஸ் வந்துட்டு அவுங்க வீட்ல போய் பாத்தா அவுங்ளுது பீரோ ரெண்டு பெட்ரூம் கதவு கதவுலந்து எல்லாமே ஒடச்சி இது பண்ணிருக் த்தாங்க நாங்களாவது எல்லா ஓப்பன்ல வச்சிட்டு போயிருந்தோ பெட்ரூம் கதவல்லா அதனால எங்க